சாரி
ஆ கேக்து உங்க கேக்குதா
ம் கேக்குது என்ன பண்ட் றீங்க
சும்மாதா ஒக்காந்ருக்க நீங்க
நானு சும்மாதா உக்காண்ட்ருக்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்ட சாப்ட்ட என்ன சாப்ட்டீங்க
நா வந்து பரோட்டா சாப்ட்ட
பரோட்டா சாப்டீங்ளா
ம் நீங்க
நா வந்ட்டு நா வெளிய போயிருந்த வெளில போயி நல்லா பன்னு பா்கர் எல்லா துன்னிங்க
ஆ
ம் அப்ற வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ வீட்ல எல்லாமே நல்லாருக்காங்க உங்க வீட்ல
எங்க வீட்லயு ரொம்ப நல்லாருக்காங்க வீட்ல எல்லாரு சாப்ட்டாங்களா
ஆ வீட்ல எல்லாரு சாப்ட்டாங்க உங்க வீட்ல எல்லாரு
அவுங்க வீட்ல எல்லா சாப்ட்டுட்டு தூங்கவே செஞ்சுட்டாங்க
என்ன சார் வீட்ல
உங்க வீட் எல்லாரு வீட்ல தோச சாப்ட்டாங்கன் நெனக்கிற எனக்கு தெரில நா வெளிய போய்ட்டு வந்ததே லேட் ஆயிருச் செர்
அப்டியா
ஆமா
செரி செரி
அப்றம் உங்க வீட்ல எல்லா தூங்கிட்டாங்களா இல்ல முழுச்சுதா இருக்காங்களா
ஆ வீட்ல எல்லா தூங்கிட்டாங்க
தூங்கிட்டாங்ளா உங்களுக்கு எப்போ காலேஜ் தெறக்குது
எனக்கு காலேஜு கூடிய சீக்கிர தொறக்குற மாரி தா சொன்னாங்க
ம் செரி செரி ஆ காலேஜுக்கு அப் பா கூட போவீங்களா அம்மா கூட போவீங்களா இல்ல தொடர் வண்டில போவீங்ளா
நா வந்துட்டு தொடர் வண்டியில தா போவே
தொடர் வண்டில போவீங்க ரொம்ப தூரமா இருக்கறனால தொடர் வண்டில போவீங்க
ஆ ஆமாங்க
செரி செரி
ம்மா உங்களுக்கு பழசாறு புடிக்குமா
என்ன
பழ சாறு புடிக்குங்களா
பழ சாருநா
பழ சாறுன்னா பழத்துல செயிற சாறு புடிக்குங்களே
ஓ எனக்கு ரொம்போ புடிக்கு உங்குளுக்கு புடிக்குமா
ஆ எனக்கு வந்துச்சு
எந்த பழோ உங்களுக்கு ரொம்போ புடிக்கு
எனக்கு வந்து மாங்கா மாம்பழம் தா புடிக்கு
எனக்கு சாத்துக்குடி புடிக்கு ஆ ஆரஞ்ச் பிடிக்கு
நல்ல நல்ல சத்தான உணவெல்லா எடுத்துக்கோங்க சரிங்களா
ஆ திராட்ச சாப்பிடுங்க நீங்களு
ஆ நா திராட்ச எனக்கு திராட்ச அவ்வளோ புடிக்காது திராட்சயில ஒரு சாறு செஞ்சு அது ரொம்ப நாள் வெச்சு குடிப்பாங்கல
ஆமா
ஆ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப புடிக்கு உங்களுக்கு புடிக்குமா அதெல்லா
ஆ எனக்கு ஒரு வருஷோ வெச்சு குடுத்தா கூட நா குடிப்பே நல்லா சாப்
ஆ நல்லா இருக்கு இல்ல தோழி ம்
பச்ச திராட்சயில பண்ணாதா நல்லா இருக்கு
ஆ பச்ச திராட்சை வந்துட்டு அது ரொம்ப நாள் வைக்க மாட்டாங்க கருப்பு திராட்ச தா ரொம்ப நாள் வெப்பாங்க பச்ச திராட்ச வந்து அப்பவே சாப்பிடணு
ஆமா
ஆமா ஆ நீங்க என்ன முடி எல்லா வெட்டிட்டீங்களாமா ஒரு பெண்ணுக்கு அழகே முடிதா எதுக்கு எதுக்கு நீங்க அதெல்லா வெட்டு நீங்க
முடி வந்துட்டு நா வெட்டலாண்டு போனங்க
ஆ
அழகா வெட்டலான்ட்டு போனங்க
அழகா இல்லையாங்க அழகாதாங்க இருந்துச்சு
இல்லைங்க அவங்களுக்கு வந்து வெட்ட தெரியலைங்க
ஆ
வெட் அன்னைக்கு வந்து அதோட முடிவெற்றது ஆன பொருட் பொருட்கள் எல்லா அன்னைக்கு அந்த ஆ இதுலா அவையல் ஆ இருந்து இதுவ இல்ல கைல
கையில கடைக்கில அதனால அவங்க இருக்கிறத வச்சு வெட்டி விட்டு
அதனால வந்துட்டு கையில் கெடைக்காதது இருந்த சீப் எடுத்து வெச்சு ஏதோ ஒன்னு பண்ணி உட்டாங்க என்னோட எல்லா முடியு கொட்டிடுச்சு
பரவால விடுங்க முடி தானே வளர்ந்துரு இருந்தாலு நீங்க முடி வெட்டிருக்க கூடாது பெண்ணுக்கு அழகே முடிதா அந்த கூந்தல நீங்க வெட்டி எப்டி தா எல்லா பண்றீங்களோ
ஆமா நீங்க பெரிய தப்பண்ட்டே
தப்பு பண்ணிட்டீங்க சரி விடுங்க வளத்துங்க சரியா முடிய வந்துட்டு வளர்த்துங்க நல்ல சத்தான உணவா சாப்டுங்க
ஆ சேரிங்க கல்லூரி தொடக்கர க்கு முன்னாடி வர சொன்னாங்க முடிய வந் முடிய வந்து காத்து வெச்சு முடிய எதோ பண்ணி தரேன் சொன்னாங்க
ம் சேரிங்க பண்ணி பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க துணி எல்லா எடுத்துப்பீங்களா போடுறதுக்கு துணி எல்லா
அதல்லா எடுக்கவே இல்லைங்க ஒரு ரெண்டே ரெண்டு துணி தாங்க எடுத்தே
போதுங்க போங்க இருக்கத போட்டுட்டு போங்க ரொம்ப அப்பா அம்மாக்கு செலவு வெக்காதீங்க சரிங்களா
வீட்டுல இருக்கற துணி எல்லா பொருக்கி எடுத்து பாத்தா ஒரு இருவது பதினஞ்சு துணிக்கிட்ட இருக்கு
போது அஞ்சுவே போது
இல்லைங்க நாளைக் கடைக்கு போய் ஒரு அஞ்சு பத்து ட்ரெஸ் எடுத்து வ துணி எடுத்துட்டு வரலாங்க
ஆ போய் எடுத்துட்டு வாங்க நல்ல படியா நல்லதா எடுத்துட்டு வாங்க சரிங்களா
ஆ சேரிங்க
அப்றோ நீங்க இன்னிக் காலையில எத்தன் மணிக்கு எழுப்வீங்க
நா வந்து இன்னிக் காலைல எந்திரிக் மாட்டாங்க இன்னிக் காலைல ஏற்கனவே எந்திரிச்டாங்க
அததா நாளைக்கி இனிமேல் காலைல எத்தன மணிக்கு எழுப்பீங்கன் கேட்டே
நா வந்துட்டு ஒரு பத்து பண்ணெண்டு மணிக்கு எந்திரிப்பேங்க
பத்து பண்ணெண் மணிக்குலா எந்திரிகாதீங்க ஒரு பெண் பிள்ளை ஆனால் நால் அஞ்சு மணிக்கு எந்திரி கனுங்க செரிங்களா
ஆ சேரிங்க நீங்க எத்தன மணிக்குங்க எந்தீப்பீங்க
நா ரெண்டு மணிக்கு எஞ்சிருவேன்க
தூங்கனாதானங்க எந்திகிறதுக்கு
அத்தாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு எஞ்சிருவ
ஓ மத்திய மத்தியம் இரண்டு மணிக்கு எந்திரிக்கிறதா இவ்ளோ பெருமையா சொல்லிக்கிறிங்களா
நாளையில இருந்து பாருங்க நா நாலுமணிக்கு எஞ்ச் ருவ இன்னையில இருந்து தூங்குறதே நாலு மணிக்கா இருக்கு இன்னிக்கு என்ன பண்ணணுன்னா சீக்கிரமா தூங்கி காலைல நாலு மணிக்கு எழுப்பலான்ட்ருக்கேங்க நானு
அப்படிங்ளா
ஆமாங்க அதுதா உடம்புக்கு ரொ ம்ப நல்லதுன் சொன்னாங்க நா வந்துட்டு முந்தானேத்து மருத்துவமனைக்கு போயிருந்தே அங்க அவங்க சொன்னாங்க எது நல்லது அப்டின்னு இனிமேல் அவங்க சொன்னதெல்லா நா வந்துட்டு பின்பற்றலான் இருக்கேங்க
ஓ சேர் சேரிங்
ஆமாங்க அப்பனா நல்ல விஷயோலா நெறையா பின்பற்றுங்க நீங்களு இந்த தொலைபேசிய வெச்சுட்டு சும்மா அப்டியே இருக்காதீங்க அதுலா நல்ல விஷயங்கல நாலு பாருங்க
ஆ ஆ சேரிங்க
ம் நா சொல்றதெல்லா இப்போ செரி சொல்லிட்டு விட்றாதீங்க
இல்லையே ஏ மா ஆ எல்லா வந்துட்டு என்னோட மூளைல பதிவா போய் உக்காந்துகிச்சுங்க
ஆ நீங் வந்துட்டு ஒரு நாளைக்கு எத்தன வேலை உணவு சாப்புடுவீங்க
ஒரு நாளைக்கு வந்துட்டு நா மூனு வேல ரெண்டு வேல தாங்க சாப்புட்றே இப்பல்லா
ஏங்க ரெண்டு வேல சாப்பிட்றீங்க ஒரு நாளக்கி மூனு வேல சாப்புனு உணவு
காலைல எந்திரக்ற்க்கே மணி பதனொரு மணி ஆய்டுதுங்க
காலை உணவு தாங்க ரொம்ப முக்கியமானது
அதாங்க பதனொரு மணிக்கு சாப்டுவேங்க ம மதியானோ பசிக்காது இரை இரவு வந்து எட்டு மணிக்கு சாப்டுவங்க
ம்
அ அப்றோ தூக்மே வராதுங்க
ம்
அப்றோ எடைல பசிக்குங்க
ஆ
சோறு போட்றக்கி யாரு இருக்க மாட்டாங்க
ஆமா பின்ன இரவுல வந்துட்டு ஆறு மணிக்கு மேல சாப்பாடு உணவு நம்ம எடுத்துக்வே கூடாது
அப்டிங்ளாங்க
ஆமாங்க
அதே மாரி நீங்க ஒரு ஆறு மணிக்கு வீட்ட வுட்டு வெளில போகூடாது
அது வந்துட்டு இப்போ காலோ மாறி போச்சு ஒரு பெண் பிள்ளைய ஆறு மணிக்கு உ வீ ட்டுக்குள்ள அடக்கற காலோ இல்ல இது சுதந்திரமா இருக்ற காலோ இது
அப்டிங்ளாங்க
ஆமா இப்ப நா இன்னக்கி வெளிய போய்ட்டு வர்றதுக்கே ஒம்பொது மணி ஆய்ருச்சு ஒம்பொது மணி ஆய்ருச்சு
நானு தாங்க நேத்து நானு என்னோட ஒரு இவுங்களும் போனோ
யாரு
போய்ட்டு வர்றக்கே ஒம்பொதர மணி ஆய்விட்டது
ஆமா இப்ப நம்ம சுதந்திரமா தான போய்ட்ருக்கோ நம்ம வந் து பாத்து நம்ம எங்க போனுங்கறத முடிவு செஞ்சு இந்த காலத்துல போனு இனி வரும் கூடிய காலமெல்லா மாறிடுங்க கவல வேண்டா நம்ம நம்மன நல்லதே நெனைப்போ
ஆமா ஆமாங்க
ஆமாங்க புத்தகம் எல்லா வாங்கிட்டீங்களா
புத்தகங்கள் புத்தகங்கள்லா குடுக்க மாட்டாங்களாமாங்க
அப்றோ
நாங்க நம்ம வந்துட்டு இது என்னங்க தொலைபேசி மூலமா படிச்சுக்கனும்மாமாங்க
ஒரு புத்தகம் கூட இல்லையாங்க
ஒண்ணுமே இல்லைங்லாமாங்க
அவ்ளதாங்க தொலைபேசி பாத்தீங்களா இப்ப வந்த காலத்துலலா தொலைபேசி மூலமா எல்லாமே படிச்சுக்குவோ நம்ம
மடிக்கடின் மடிக்கணினி வாங்கனுங்க
மடிக்கணினி வாங்கனு ஆமால கண்டிப்பா மடிக்கணினி வாங் அ அது ரொம்ப உங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு
ஆமா ம் உங்களுக்கு தூக்க வரலீங்களா
மாம் இல்லலங்க எனக்கு இப்ப தூக்க வராது ஏனா நா ஏஞ்சதே ரெண்டு மணி ஒரு நாலு அஞ்சு மணிக்கு தூக்கவரு பொறுமையாப்ப போகவேங்க
உங்க வீட்ல திட்ட மாட்டாங்களா
எங்க வீட்ல நா தூங்குறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க
சேரி சேரிங்க ரொம்ப நல்லாருக்
ஆமா அது அப்டிதாங்க அது அப்டி பழகி போச்சுங்க காலையில நைட்லா என்ன பண்றேன்னு கேட்பாங்க அதலா அப்டியா போச்சுங்க என்ன எனக்கு இன்னு கல்லூரி தெறக்கலங்க ஒரே நிம்ஷ இருங்க எங்க அம்மா கூப்பறாங்க
ஆ சேரிங்க